அ ஆ பாத்து சொல்லுப்பா
இங்கே கரண்ட் வேற ஆஃப் ஆயிச்சா திடீர்னு
ஆ
ரொம்ப சைலன்டா எங்க ஊர பாக்குற மாறியே இருக் கு ஃபுல்லா கண்ண சுத்தி மொட்ட மாடியில இருந்து பாக்கு போது இருட்டாவோ கரண்ட் ஆஃப் ஆயிட்டு ஆம்மா நல்லா இருக்கு
நானு என் சும்மாவே ம் நா வந்து கிரா ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ கிராமத்து வாழ்க்கைய ரொம்ப மிஸ் பண்ற மாறி தோணு துப்பா
ம்
அநியாயத்துக்கு சிட்டியா இருக்குது
கஷ்டமா இருக்கும்ல அப்போ நானு இருக்கிற எடத்துல இப்போ மாடியிலயே சுத்தி தென்னந்தோப்பு தகுதி இது ஒரு பதினாஞ் சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தென்னந்தோப்பா இருந்த இடே அந்த தென்னந்தோப்ப இது பண்ணிட்டு தா ம் நிலமா பிளாட்டா போட்டு போட்டு இப்போ வீடு கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்க அங்க தென்ன மரம் இருக்கு
ம் ம் அது நல்லா இருக்குல்ல
ஆம்மா இப்ப பாக்கு போதே சுத்தியு கரண்ட் வந்துடுச்சு பாக்கு போதே சுத்தியு என்னது தென்ன மரோ அங்க அங்க தென்னை மரமு இருக்கறது ஆ அப்புறோ இங்க இருந்து ஒரு மூணு கிலோ மீட்டராவது இருக்கு பா தொலைவுல ரயில் ரோடு ஆனா நேத்து நைட்டு பதினோரு மணிக்கு அவ்ளோ கேக்குதுங்களா ஆரன் சவுண்டு
ஆ கேக்குதே
ட்ரெயின் சவுண்ட்டு நைட்டு பதினோரு மணிக்கு பக்கத் துலேயே தண்டவாள பக்கத்துலேயே போன மாதிரியான சவுண்ட்டு அவ்வுளோ சைலண்டா இருந்துச்சு ஒரு பதினோரு மணிக்கெல்லா
இல்லப்பா ஒரு சில சமயே ரொம்ப சைலண்ட்டா ஆயிடுதுல்ல
ஆம்மா உங்களுக்கு அந்த அனுபவே இருக்கா பக்கத்திலேயே வீடு இருந்து ரயில் ரோடு சவுண்டோட
ஆ அது வந்து இருக்கு நா ரொம்ப ரயில் ரோட்டுக்கு கிட்டயே இருந்தே அந்த சவுண்டு ரொம்ப ஒரு மாறி இரிட்டேட்டா இருக்கு அப்போ தூக்க இல்லாம ஒரு நாளைக்கு முழிச்சுட்டு இருந்தா ம் ம் நாங்க முன்னாடி ஒரு வேற ஒரு ஊர்ல இருந்தோ அப்போ அ தூக்க இல்லாம முழிச்சு விட்றதுன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகுற மாறியே இருக்கு இங்கயே கூட ஆ நா இருந்த முன்னாடி வீடு ஆ ஆ இதுக்கு பக்கத்துல ஆ ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு ஒரு நா கொஞ்ச தூரந்தா ஒரு நானூறு மீட்டர் அப்டி இருக்கு அங்க கூட அந்த சவுண்ட் சம் டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட்டா ஆகுற மாரி இருக்கு சைலண்டா இருந்தா இப்ப இந்த வீட்டுக் வந்தக்கு அப்றோ ம் ம் அந்த அனுபவங்கள்லா இல்ல
நீங்களாவது நானூறு மீட்டர் தொலைவு சொல்றீங்க நானு வந்துட் டு ரயில்வே கோட்ரஸ்சா அதாவது ஜங்ஷன் இருக்கு இல்லையா ஜங்ஷனை ஒட்டி ரயில் ரோடு என்னோட இதுக்கு அஞ்சே பத்து அடிங்க
ஆ ஆ
பத்தடி அதாவது நம்ப வறண்டா வெப்போ இல்லையா அந்த வராண்டா முடிச்ச உடனே ரயில் ரோடுங்க நா இருந்த கோட்ரஸ் தா கோட்ரஸ் ஓரமாவே ரயில் ரோடு ஓரமாவே ஒட்டி கோட்ரஸூ அதாவது நம்மளோட வறண்டா மட் மட்டு தா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி வறண்டா அதுக்கு மேல ஒட் அப்டியே ரயில் ரோடு இருக்கு நம்ப இப்டி தாண்டி பூனை இப்டி ஓடிச்னா கூட நேர போய ரயில் ரோடுல உழுந்துரு அப்டின்ற மாறிதா ஒரு இது இருக்கு நம்பளே பாஸ்ட்டா ஓடிட கூடாது போய் அதுல விழுந்துருவோ அப்டின்னூ வெளிய வந்தா குட்ஸ் பெட்டி எதுர்ல நிக்கு வாசல் தாண்டன் வாசலு வீட்டு வெளிய நம்ம ரோடு இருக்கு இல்லையா அது மாதிரி நைட்டு தூங்கும் போது தர ஆடுங்க ட்ரெயின் குட்ஸ் தா அது வந்து நிக்கு பேசஞ்சர் வராது அடுத்த ரெண்டு மூணு ட்ராக்கு அப்றோ நாலாவது டிராக் தா பேசஞ்சர் ட்ராக் ஃபஸ்ட் மூணு டிராக் வந்து குட்ஸ் தா வரு நைட் வரும்போது அந்த வெயிட்டுக்கு அந்த இன்ஜின் வரும்போதெல்லா நா கூன் கிட்ட வந்து ஆரண் அடிச்சா நம்ம பேசுறது வீட்டுக்குள்ளயே நம்ம பேசிக்கிறது கூட கேக்காது அதே மாரி தர அதுரு நம்ம ரூம்லயே தூங்குவோ டிகி டிகி டிகி டிகினு அதுரு
ஆ ஆ பயமா இருக்காது
இருக்குப்பா நான் அந்த மாரி இருந்தோ ஒரு வருஷோ பயோ இருக்கோ அப் அப்றோ போக போக அது பழகிடுது ஸ்டார்டிங்ல போன புதுசுல எங்களுக்கு கொஞ்சோ பயோ இருந்தது தூக்கோ வராத மாரி இருந்தது அப்றோ போக போக பழகிடுச்சி நல்லா தூங்குவோ ஆ இங்கதா ஸ்டேஷனே இல்ல அது ரோடு மட்டு இல்லங்க பக்கத்துல ரயில்வே ஜங்ஷன் பத் பாத்திருக்கீங்கள்ல ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போவிங்க இல்லையா அந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலயே கோட்ரஸ்சாங்க இருக்கு பாருங்க அந்த லைன்ல தா இருந்தோ
ஓகே ஓகே அ
பக்கத்துலயே பின்னாடியே அந்த டிக்கெட்ட எடுக்கற எடத்துக்கு பின்னாடி வருசையா வீடுங்க இருக்கு அதுலதா இருந்தோ அப் போ நைட்ல தூங்கும்போதுதா டிகி டிகி டிகி டிகி டிகி டிகி டிகி டிகன்னு எத்
ம் அது ஒரு மாரி இரிட்டேட் ஆகும்ல
ஆமா அதுவு கிட்ட வர வர உள்ள ஏ ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகும் போது ஒரு ஆரன் சவுண்ட் அந்த ஆரன் ஸ்டார்ட் என்டர் ஆகும்போதுதா எங்க வீடே இருக்கு கரெக்ட்டா அந்த எடத்துல வந்துட்டு ஆரன் சவுண்டு அடிப்பாங்க அந்த ஆரன்தா உங்ளுக்கு தெரியும்ல ஒரு நிம்
ஐயோப்பா ஆமா அது நா அனுபவிச்சிருக்கே நாங்க இருந்தபோது அங்க அனுபவிச்சிருக்கே இப்போ இங்க வந்து அவுளுக்கா இல்ல ரொம்ப சைலண்டா இருக்கு போது அங்க கேக்கு இந்த வீட்டுக்கு வந்துக்கு அப்றோ சுத்தமா எனக்கி எந்த சவுண்ட் இங்க மொட்ட மாடி கெடையாது வீட்டுக்குள்ளயேதா இருக்கணு ம் வெளிய சும்மா பால்கனில இது ஒரு ரெண்டு நிமிஷோ வந்து நிக்கலா அதுவு வந்து நின்னா கூடோ பக்கத்துலயே ரிலேட்டிவ் வீடு எல்லா இருக்கா ஆ அவுங்க யாராது வந்தா பேச ச வேண்டியதா இருக்கு ஏ போகணு அப் ருக்குற மாதிரியான ஒரு மனநிலை இப்போ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே ம்
அதுவு ஆ என்ன தெரியுமா நடக்கு அந்த எடத்துல உங்களுக்கு என்னோட அனுபவத் த்த மட்டுந் தா சொல்றே அ நெறைய பேரு சமோசாக்காரு வந்து ஏறுவாங்க அப்போ எங்க வீட்டுக் க்கு உள்ளதா அந்த சமோசா பேக்ல்லா வச்சுட்டு டக்குனு அங்க வந்து நிக்குல ஸ்லோ பண்ணுவாங்க கிட் கிட்ட வர வர பேக்கெல்லா வச் ச்சி எ ஓடி போயி அந்த கட்லெட்டு சமோசா இவுங்கல்லா ஏற்றது அந்த எடத்துல தா பட் எறங்கி வருபோது நேர எங்க வீட்டு வாசல்ல தா எறங்குவாங்களே இப்டி எறங்குன ஒன்னே எங்க இது வந்துரும்பா ரெண்டு ரெண்டு குட்ஸ் தண்டவாளம் தா
ஆ
தண்டவாளத்த தாண்டி எங்க வீட்டு பக்கோ வந்து வெப்பாங்க
அ அ
இப்டி நுழஞ்சி வந்த எங்க வாசல்குள்ளதா வந்
வந்துர்ணு ஆ ஆ
அது மாரி அது சும்மா சின்ன வேலி மாதிரிதா போட்ருப்பாங்க அந்த வாசல சுத்தியு வேலி இருக்கு அந்த வேலின்னா சின்ன கம்பி வேலி வழியு இருக்குற மாரி
புரியுது அ அ
அதாவது நட பாத வழி மட்டுந்தா இருக்கு நடுல எங்க வாசலுக்கு தண்டவாளத்துக்கு நடுவுல அ நடக்குற வழி நடப்பாதைன் சொல்லுவாங்க இல்லையா சிங்குளா ஒத்தையடி பாத
ம்
அது மட்டுந்தாங்க இருக்கு அது கூட நெறைய பேர் ஒராளு நடக்குற மாரி மட்டுந்தா இருக்கு அவ்ளோதாங்க எடமே அப்றோ அரிசி முட்ட எடுப் ப்பாங்க கடத்துவாங்க தெரியுமா அதெல்லா கண் கூட பாத்துருப் போய் னைக்கு அப்பா போலீஸ் தா எங்க வீட்லயே தூக்கிட்டு வந்து அரிசி முட்டைய வெப் ப்பாங்க
ப்பா லஞ்சோ வாங்கிட்ருக்கிறாரு இருங்க உங்
இல்லேல்ல நடக் நடந்துருக்கு அதெல்லா எல்லாமே நடந்துருக் அதாவது குட்ஸ் பெட்டில அ ஏத் த்து வாங்க குட் பெரிய பேசஞ்சர் ட்ரெயின்ல தா ஏத்துவாங்க பின்னாடி டிரெயின்ல ஏத் த்து வாங்கன்றதுனால இது இன்ஜின் உள்ள போய்டு முன்னாடி எங்கள்து குட்ஸ் பெட்டியில்லா பின்னாடி தா வரு வீட்டு வாசல்ல வச்சிருப்பாங்க பட் அப்பா ஒரு ஒரு நேரத்துல அவரு திட்டிட்டுவாரு பாத்தாருன்னா திட்டிட்டு டுடில இருக்க மாட்டாரு இல்லயா
ஆமாம்மா
அவரு இருக்க போம்போது லஞ்சோ வாங்கிப்பாரு மத்த நேரத்துல அவரே கேப்போ ஏ ஃபைன் இங்கேயே வெக்கிற எவ்ளோ தைரியோ இருந்தா இப்ப பாக்குறவுங்க வேற யாருன்ன ஆர் பி புட்ச்சாங்கனா நாங்க தான மாட்டுவோ அப்டின்னுவாரு
அ
அதுக்கு இவரு சொல்லிடுவாரு நானு டூட்டில இருக்கும்போது அங்க போய் வாங்கிப்போ அவுங்க கெட்லெல்லா கமிஷன்லா குடுத்துர்றாங்க எதுக்கு சும்மா புடிச்சுக்கிட்டு அப்டின்னுவாங்க
அட கடவுளே அ இவுங்ளே விட்ருவாங்க அ
இவுங்களே விட்டும் விட்டுர்றாங்க பா இன்னோரு வேல பாப்பாரு அப்பா சின்ன வயசுல என்ஜாய குட்ஸ் பெட்டிலெல்லா நெறைய பொருள் மளிகை பொருள்ல இருந்து எல்லாமே வரு இவுங்க செக்கிங்க்கு போவாங்களா அப்ப சொன்ன அனுபவோ செக்கிங் ங்கு போறப்ப எதாவது ஒரு பொட்டி ஓப்பன்ல திருடிட்டு இருப்பாங்க இல்லன்னா ஒடஞ்சு விழுந்துட்ருக்கு அந்த சத்தத் த்துலயோ இல்ல வேற யாராவது ஒரு முறை நடந்தது இது வேற யாரோ ஒடச்சு திருட்டிட்டு மீதிய விட்டுட்டு இருக்காங்க மொத்தத்தையு எடுக்க முடில அந்த எடத்துல இருந்து இப்போ நடுவுல வேற எங்கேயாவது காட்ல அதுல இதுல வழியில நிக்கு குட்ஸு அதுக்குள்ள இருக்கற மளிகை பொருள் ஷாம்பு அது இது ஒரு கடைங்களுக்கு போறதுக்கு அப்பல்ல ட்ரெயின்ல தா வரு ஒரு ஷாம்பு பாக்கெட் எடுத்துனு வந்தாருன்னா கிட்டத்தட்ட எப்டி தெரியுமாங்க வரு யே ரெண்டு மூணு கட்ட பேக் ரொப்ப வரு பாக்கெட் ஷாஷ் ஷம்புங்க ஆ அது அங்க இருக் க்கற எல்லா ஆர் பி எஃபும் போலீஸ்காரங்களு பங்கு போட்டு எடுத்துக்கிறாங்க போல எங்களுக்கு வந்து பங்கு அவ்ளதா அதே கேட்டதுக்கு சொன்னாங்க இந்த மாரி குட்ஸ் யாரோ திருடிட்டு விட்டாங்க அத நாங்க கம்ளைண்டட் எழுதுறோ எழுதறுதுக் முன்னாடே மிச்சமி னே அவுங்க மட்டு அங்க போனா என்ன பண்ணுவாங்க இங்க இருந்த அஞ்சு பேருக்கு கமிஷ்சனு இந்த ஸ்டேஷன்ல இருக்குறவங்களுக்கு மட்டு ஏழ்தி குடுத்தா நெறைய ஸ்டரேஷனுக்கு கமிஷன் வரு அவுங்களு அவுங்களுத எடுத்துக்க போறாங்க
ம் ம்
இப்ப ஓப்பனான ஒன்ன திருடிட்டாங்க
ம் ம்
அதுல மிச்சமீதி இருக்கறத சேத்துதான கணக்கு காமிக்கணு
ஆமா
இவுங்க மொத்தமாவே காலி கா இல்ல எல்லாத்தையு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு கணக்கு எழுதிறது
ஓ புரிது புரிது எனக்கு எல்லா புரிஞ்சிருச்சி
அதனால அத எடுத்து வச்சிப்பாங்க அது போனது போச்சி எழுது போறோ இது எடுத்துக் ட்டு எழுதிக்கலாம்னு எல்லாருமே பங்கு போட்டு எடுத்துட்டு வருவாங்க அந்த மாரி எதாவது ஒரு பொருள் அப்டி வரு
ஓ நல்லதுதா இல்ல நல்லா அப்டி அனுபவச்சிருக்கீங்க
ஆமா நறைய
அ
அதே மாரி ட்ரெயின்ல போபோதெல்லா கூடோ
ஆ
ஃப்ரீயா தா குடுப்பாங்க எல்லாரு எங்களுக்கு
ஆ ஆ ஆமா ஆமா போலீஸ்காரங்கனாவே அந்த ஒரு சலுகைகல்லா இருக்கதான செய்யு
ஆமாங்க சமோசா வந்தாலு சரி அப்பா பாத்தா சல்யூட் அடிச்சிட்டு குடுத்துட்டு போயிடுவாங்க இந்த ஜங்ஷன்ல எறங்கனா கீழ இருக்கற பழக்கடக்காரங்கலா ஆமா மெரட்டுவாரு ஏய் குடுத்துட்டு போடா அப்டின்னுவாரு குடுத்துட்டு அவுங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஆனா ஒரு ஒரு நேரத்துல பாவமாவே இருக்கு அவுங்கள பாக்கறதுக்கு ஒரு சில நேரத்துல அவுங்கள அ
அது ரொம்ப பாவோல்ல ரொம்ப பாவோ இல்ல பாவன்னு சொல்லிட்டீங்க ரொம்ப பாவல்லன்ற
பாவோ தாங்க அதாவது அவுங்களா குடுக்குறது இருக்கறாங்க ஆ ஐயோ சார் பாப்பாவா இந்தா எடுத்துக்கோமான்ட்டு குடுத்துட்டு போயிடுவாங்க வேண்டான்னு சொன்னாலுமே ஒரு சில இடத்துல அராஜகமா புடுங்கிருக்கறாங்க நா அத பாத்துருக்க ஒரு பாட்டி கிட்ட வாழப்பழசீப் ப எடுத்துக்கிட்டு நடந்து வந்துட்டே இருப்பாரு அவரு சார் போனி ஆகல சாருன்னுவாரு அவரு காதுல கூட போட்டுக்க மாட்டாங்க அப்டே எடுத்துட்டு வந்துனே இருப்பாரு
ஓகே ஓகே ஓகே
அதாவது அந்த எடத்துல அவங்க கடை போட கூடாது ரூல்ஸ் இல்ல ஸ்டேஷன் வெளியவே இங்க நம்ப ஜங்ஷன்லயே
ஓ சரி சரி ஆ
இருந்தாலு நம்ம ஸ்டே இங்க தா டியூட்டி பாத்துட்டு இருந்தாரு அப்பா அப்போ நம் ஸ்டேஷன்ல அப்ப இந்த மாரி ஒரு இதெல்லா இருக்கு அது ஒரு நேரத்துல பாட்டீங்க வயசானவங்க
இல்லங்க அந் அந்த மாதிரி நிஜமாவே அந்த மாதிரி அவங்க‌ ஆளுக கிட்டலா வந்து கெஞ்ச வைக்க கூடாது எனக்கு என்னோட அனுபவோ இப்ப நம்ம சினிமால பாக்குபோதே நம்மளுக் க்கு அது எப்டி இருக்கு அந்த பாக்குபோது ஐயோ எவ்ளோ ஒரு எறக்க இல்லாதவனா இருக்கானு தி ட்றோ இல்லையா நம்ப
ஆமாங்க
அந்த மாரி தான நம்மளையு திட்டிடே இருப்பாங்க ம் ம் சேரிங்க நா அடுத்த கால்ல பேசுற ம்
ஆ சேரிங்க
அ
செரிங்க என்னங்க
ஒரே நிமிஷங்க எங்க